ஹலோ ஆ வெளையாண்டு இருக்கேனே பாப்பா கூட நீங்க என்ன பண்றீங்
சேரி சேரி நன்றி நன்றி
ம் தம்பி தூங்குறானா
தம்பி தூங்கிட்டா வந்த
ஆ
வந்தோட சேட்ட பண்ணிடேருந்தா
ஆ
தம்முனு மேல விழுந்த சரி ஒரு அடி அடிச்சுட்டே சும்மா அதோட அழுதுகிட்டே இருந்த அப்டியே தூங்கிடா
நேத்து அப்புடிதா அடிச்சு தூங்க வேச்சிட்டீங்ளா
அடிச்சில்லா தூங்க வெக்
ம்
நேத்து அடம்புடிக்க கூடாது தரணி
ஆமா ஆமா இப்பவேதா இது பண்ணணு இவ்ளோ ரொம்ப கத்துறானே என்ன பண்றதுனே தெரில இன்னமும் அது மாரிதா கத்துது
ஆ ஆ
அது ரொம்ப கத்துறதுனாலே திக்கி திக்கி பேசுதான் தெர்ல திரும்பவு அதே மாரி திக்கி பேசுறா ம்
அது ஒன்னு பிரச்சன இருக்காது அது வேற மாரி சரியாயிடு
ம் ம் என்ன பண்றீங்க
ழுடிஞ்ச அளவுக்கு பேச்சு குடுத்துக்கிட்டே இரு
ஆ பாட்டுல்லா பாட்றா அது பேசும்போது மட்டு அம் ஒரு ஒரு வார்த்த ரொம்ப திக்குது
ம்
ம் ம்
அதுவா அது வந்து பிள்ளைக ஸ்குலுக்கு போனா திரும்ப திரும்ப பேசும் போது சரியாயிடு
ம்
இன்னிக்கு அழுகாமே போயிட்டு அழுகாமே வந்துச்சு
அழுகாம போயிட்டானா
ம்
ம் ம்
ஆஹ ம் அண்ணி என்ன பண்றாக
அண்ணி து
ம்
வீட்டு வேலைய பூரா இழுத்து போட்டு
பாப்பா வந்துருச்சா
பாப்பா வந்துருச்சு வந்துட்டு டீவிய பாத்துட்டு சாப்
ஹ ம்
பேசுனியா கிட்ட
ஆ இப்ப என்ன பேஸ்னனே அன்னைக்கு இன்னைக்கு இன்னு பேஸ்ல
ஆ
ம்
சரி
ம் இங்க ஒரு நாளு ஆ என்னதுண
கருப்பு படம் பாத்தியா
இல்லண அதுதா போலான் நெனைச்சிட்டுந்தோ இவே அங்க போய் அழுது துருவாலான் பயத்துல
ம் அதனால இப்ப இல்லையே நா போய் ஒக்கார முடியாதுல்ல ரொம்ப நேரோ
இல்ல இதுல போட்டு பாப்பீங்களே
அது இன்னு வர்ல அது வெள்ளிக் கெழம ரிலீஸ் பண்ணுவாங்க
ஆமா அ அது வந்து எல்லாருக்கு சாமி வருது சாமி வருதுன்றாங்க அது உண்மையானு தெர்ல
நா தா அது இன்னு போனாதா தெரியு
ம் நா வீடி
அ
இப்ப ஜனநாயகம் படோ ரிலீஸ் ஆகாதாண்ணே
அது ரிலீஸ் ஆகாது
ஆ அது லீக் ஆயிட்ச்சுல ம்
ம் அது போத படோ ஓட்றது பெரிய விஷயம்ல அதா முதலமைச்சராயிட்டாருல்ல
அ ஆமா அ அந்த படோ பாத்துட்டிங்ளா நீங்க
நா பாத்துட்டே.
ம்.
ம்.
நா இன்னும் பாக்கல அது.
பாக்கலையா அ ரிலீசு எல்லா பக்கமு விட்டுட்டாக. அப்புறோ அத ஏத்தக்கூடாதுன்னு வேற சொன்னாக நா ஏத்தல.
ச
தெரிஞ்சவங்க மொபைல்ல பாத்தே கொஞ்சதா பாத்தே அதோட அத நானு உட்டுட்டே எதுக்கு நம்முளுக்கு என்ன வம்பா.
ம் ம். வீட்டுக்குள்ளயே இருக்கறது உங்குளுக்கு ஒரு மாரிருக்குல்ல.
போரடிக்குது. ஓடி ஓடி திரிஞ்சுட்டு
ம்.
ம். தின்ட்டு கடுப்பாகுது என்னத்த எங்கிட்டியு வெளியும் போமுல்லையா
ம் ம்.
வீட்டுகுள்ளயே இருந்துட்டு கடுப்பாய்ட்டேருக்கு.
ம் தூங்கலால்ல நீங்க கொஞ்ச நேரோ தூக்கோ அ
தூக்கோ வரேது எவள் நேரோ தூங்கறது தூங்குனா நைட்டுக்கு தூக்க வர மாட்டிக்கிது.
ஆமா பகல்ல தூங்குனா நைட்டு தூக்கோ வராது.
தூங்குறக்கு எப்பிடியு பன்னென்டு ஒரு மணி ஆயிருது அப்புற திருப்பி அது ஒரு அரத்தூக்க இல்லாம போயிர்து.
ஆம்மா அது தூக்கோ வருதுனு ஃபோன பாத்தன்னா சுத்தமா தூக்கோ வராது.
ம்மா ஃபோனே நா யூசர யூஸ் பண்றதில்ல.
ம்.
ம். ஃபோன யூஸ் பண்ணா தலவலி வந்துரு அதோட அப்பற
யாரு பாப்பாவா?
அவவ் சித்தியோட போய்ட்டு வந்ச்சு ம்.
பயமா இருந்துச்சாமா?
பயல்லா இல்லையா நல்லா ச்சா பாக்கணு பாக்கணு வாப்பா போவோன் சொல்லிகிட்டே இந்துச்சு நா பாத்துகிட்டு வரேம்பா இதுகுமேல ரொம்ப நேரோ மடக்கிட்டு ஒக்காந்து மேக்கொண்டு காலு வீங்குச்சுனா அதுவேற சிரமோ.
ஆமா ஆமா ம்.
எல்லாத்தியு பாக்குண்ல.
ம்மா.
ம்.
இப்ப காலு மடக்கல்லாம் முடியிதா?
ஆ மடக்கலா உக்கார்லா அதா மடக்கிதா உக்காந்துருக்கே. மடக்கலா முடியு இதுதா முடியாது எப்டி ஸ் சொல்றது இன்னு ஊன்ல ஸ்டெடியா ஊனமுல்ல என்னால.
அ அது ஒன்னுதா ம்.
ம். அப்ப கொஞ்சமா சரியாயிரு.
அது சரியாயிறுனு அது சத்தானது நீங்க சாப்டுங்க அதுலயே சரியாயிறு
சாப்டுட்டுதா இருக்கே கொஞ்ச கொஞ்சமா சாப்டுட்ருக்கே எந்த ஒரு பொருளு வாங்க இப்ப வ வ ஆப்பிளே வாங்க போனாலு முன்னூத்தம்பருவா நானூறுவா வந்துரு
ஆமா எதுக்கா இருந்தாலு காசுதா
காசுது வீட்லயு இருந்துகிட்டு நம்ம காசு எவளோ இப்போ ஒரு மாஷோ
ஆமா எப்டி சமாளிக்கிறீங்க
கடன்தே
ம் இந்த கடனையு கட்டணு அதுக்கு வேணு காசு ம்
ம்
அண்ணி எல்லாமே பாத்து பாத்தா செய்வாங்க
ஆ என்னது
அவுங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அண்ணி
ஆ ஆமா ஆமா
ம்
அது வேணா உண்மதே வெய் மெயின் காரணோ சொல்லவா வீட்ல வீட்ல இருக்கறவங்கள நம்ம வந்து எவ்வளோதே சம்பாறிக்கணு வீட்டுல இருக்கவங்க பொம்பளையாலு சிக்கனொ பண்ணாத்தே நம்ம வந்து அது சரி பண்ணவே முடியு ம் கயரு விறிகுற பொம்பளையாலு வெவரமா இருக்கணு பொம்பளையாலு வெவரம் இல்லேனா செரமந்தே
ம்
ம் பொம்பளையாலு வெவரமா இருந்தாதே அது நல்லா குடும்போ ஓடு இல்லனா செரமந்தே
ஆமாங்ணே
ம்
பாப்பா டியூஷன் போதா
பாப்பாவா அ டியூஷன் போகு இனிமே தா போகு
ம்
பயாநாடு க்ளாஸ் வேற சேந்துருக்கு தெரியும்ல
ஆமா
அ
ம்
ம் இந்த மாதிரி இப்பத்தே அதுவா ஆசப்பட்டு திரும்பி போறேன்ச்சு ஏற்க் மேல்படி போல திருப்பி ஆசப்பட்டுச்சு சேரி போ
அ
அ இங்ன குள்ளதே
ஆ அது தெரியு ஆ ஆ இப்ப ஹிந்தி இது லா முடுச்சிருந்ததே ஒண்ணு திரும்ப ஒண்ணு படிக்கலையா
அது அது அதான் சொல்லன்ல ஃபஸ்ட் உள்ள ஆர்வோ அது கடைசி வரையு இருக்காது ஃபஸ்ட்டு ஆர்வமா சேரு இங்கயே போட்டுட்டு நா இது பண்ணி வுட்டாய்ங்க அது என்னனா போட்டு பாடா படுத்திட்டாய்ங்க எக்சைஸ் ரொம்ப செய்ய சொல்லி கால மடக்கியே உட்காரணு அப்படின்னொன்னே கால் வலி வந்துட்டு உடனே ஒரு மாறி ஆச்சு அது எல்லா கெடையாது போய் தான் ஆகணு போக சொல்லியாச்சு ம் அந்த ஆர்வோ எப்படின்னா பர்ஸ்ட்டா இருக்க ஆர்வோ கடைசிவர இருக்க மாட்டிக்குது
ஆ
ம்
அது சின்ன பிள்ளைதானே வளர வளர சரியாயிரு
ஆமா ஆ சரியாயிரு
ம்
ச்சி அதுவா தானா வரணு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையு சொல்லி வச்சிருக்கே இந்த மாதிரி இருக்கணு அந்த மாதிரி இருக்கணு ஆ இந்த மாரி இருக்கணு அ அந்த மாரி இருக்கணுனு சொல்லி வச்சிருக்கே
ம்
பாப்போ என்ன நடக்
ம்
ம்
அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது படி விட்டாதா
இல்ல அதுனா ஓக்கே நா வெவரத்த சொல்லி வச்சுருக்கே இந்த மாரி வாழ்க்கனா இப்படித்தே இப்ப ஒனக்கு எப்படி ஒரொரு தடவயு நா சொன்னே அது மாரி சொல்லி சொல்லி வச்சிருக்கே எப்பயாச்சு ஒரு நாள் யூஸ் ஆகும்ல ம்ச் ஒரு கஷ்டத்துல விழுந்து கெடக்கும் மோது சொன்ன வார்த்த நாபகோ வரு இப்படி சொன்னாங்களே நம்ம அதுல இருந்து சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு நியாபகோ வருல
ஆமா
ம் ம்ச் இப்ப எப்பட்னா ஒரு விஷயோ நா சொல்லி வச்சுருப்பே இந்த மாரி இது நடந்தா இப்டி நடக்கு அப்டின்னு சொல்லி வச்சிருக்கே அப்ப மோது அது என்ன பண்ணிருக்குனா அது தடுமாறு மோது நியாபகோ வரு
ஆ
ஆ இந்த மாரி நம்ம தடுமாறிட்டோ அப்புறோ நா சொன்னா நியாபகோ நிக்கும்ல எது வேனா எது வேனு வெவரத்த சொல்லணு ம் அதா
ம் சேட்டை எல்லா ஆ பண்றானா தம்பி ஸ்கூலுக்கு போய் எப்படி ஸ்கூலுக்கு போய் கொறைஞ்சிருக்கா கொஞ்சோ
இல்ல இப்ப தனே மூணு நாள் ஆகுது
ஆ
முணு நாள் ஆகுது சேட்ட கொறஞ்சுரு
ஆ
ம்
இவளயு இன்னு கொஞ்சு நாள்ல அனுப்பிருவே ஸ்கூலுக்கு
ஆ
ம்
அனுப்ச்சுட்டுரு
ஆமா பிலே ஸ்கூல்ல சேத்தறாங்களா ரெண்டர வயசுலலா
ஆ சேத்து உட்டுரு கொஞ்சோ அந்த பேச்சு தெறம வரு சேரி ஆ நீ பாரு
ம் சேரிண்ண ஆ சேரிண்ண அப்றோ பண்ற ஆ